வணக்கங்க நல்லா இருக்கீங்களா
ரொம்ப சௌக்கியமா இருக்குறங்க உங்க தயவுல
நல்லா இருங்க சாப்ட்டாச்சா
சாப்ட்டாச்சுங்க
இல்ல இனிமேலு சாப்புட்ணு
அப்படிங்களா என்ன சமையல்ங்க
காரக்கொழம்புங்க
ஓஹோ தொட்டுக்க
கத்திரிக்கா போட்டு காரகொழம்பு
என்ன கார கொழம்பு
கத்திரிக்கா போட்டு கார கொழம்பு
தொட்டுக்க என்னன்னு கேட்டே
தொட்டுக்க என்ன பண்லா அப்டின்னு யோசிச்சுட்டுருக்கேங்க
அப்டிங்களா அப்பளோ வறுத்துக்கோங்க நல்லாருக்கும்
எண்ணெய் பொருட்கள் வந்து நாங்க சாப்பறது இல்லிங்க
ஆடேங்கப்பா ஆ நல்ல நல்ல விஷயங்கள்லா பண்றீங்களே
ஆமாங்க நாங்க வந்து சமைக்காத உணவு தாங்க சாப்ட்டு பழக்கோ எங்களுக்கு
சமைக்காத உணவுனா அப்ப என்னத்த சாப்புடுவீங்க பச்சையா காய்கறிகள சாப்புட்றா சாப்புடுவீங்களா
அவுல் வேக வைத்து ஆ அப்டி ஒரு சும்மா ஊற வச்ச வேர்க்கடலை அப்டி காந்தி மாரி
ம் அப்படிங்களா அப்ப நீங்க ச கொழம்பெல்லா கூட சாப்டக்கூடாதுங்களே என்ன ஊத்தி தானே தாளிக்கிறீங்க
ஆமாங்க அது எதோ இன்னைக்கு பைய ஆசைப்பட்டான் ஒரு நாள் கொழம்பு வச்சு காட்டுவோ கொழம்புனா எப்டி இருக்கு அப்டின்றதுக்காக வச்சதுங்க
அப்டிங்களா
நீங்க பாத்தது இல்லைலங்க இயற்கையா சமைக்காத உணவு வகைகள்
கேள்வி பட்டுக்கறங்க அதெல்லா நமக்கு சரி பட்டு வராதுங்க
நாங்களா ரொம்ப உணவுல ரொம்ப கவனமா இருப்போங்க
அப்டிங்களா ஒரு தொண்ணூறு வயசு வரைக்கு வாழணுனு ஆச இருக்குங்ளோ
இல்லைங்க அவ்வளோல்லா இல்லைங்க ஒரு நூத்தி தொண்ணூறு இருந்தா போதுங்க
ஓ நூத்தி தொண்ணூறுங்களா நல்லதுங்க நல்லதுங்க பாருங்கலெ
ஒரு வேல்ட் ரெக்கார்ட் பண்ணிட்டா போதுங்க
என்னங்க வேர்ல்டு ரெக்கார்டு
வேல்ட் ரெக்கார்டுங்க ஆமாங்க
பரவால்லங்க ஒரு எய்மோடதா நீங்க வாழறீங்க போல இருக்குதுங்க
ஆமாங்க அதே மாதிரி டேட்டோ போடலானு இருக்கேங்க நீங்க அத பத்தி என்ன நெனைக்கிறீங்க
எதுக்குங்க உங்களுக்கு இந்த வீண் ஆசைகள் எல்லா
இப்போ இருக்க ஜென்சி கிட்ஸ்லா போடுறாங்கங்க நல்லாருக்கு பாக்க
உங்களுக்கு என்ன ஒரு பதினெழ் பதினெட்டு வயசுங்ளோ
என்னங்க அப்டி சொல்லிட்டீங்க பதினஞ்சுங்க
அப்டிங்களா அப்ப போட்டுக்கலாங்க பதினஞ்சுனா போட்டுக்கலா
நீங்களு நாம ஒரே மாரி போட்டுக்கலா வாங்க
அது ரொம்ப வலிக்குன்றாங்களேங்க
இப்பல்லா வலிக்காம போடுற மாரி நெறைய வந்துடுச்சுங்க
அப்டிங்ளா
அவங்கவ்ங்க அவங்கவ்ங்க மனைவி ஃபோட்டோல்லா போட்டுக்கிறாங்களே டேட்டுவா
ஓ அப்டிங்ளா
நீங்க வேணா உங்க கணவர் ஃபோட்டோ போட்டுக்காங்க நானு என் கணவர் ஃபோட்டோ போட்டுக்கறே
எனக்கு அப்டி கைல குத்தி அவர வந்து க கஷ் டப்படுத்தணுன்னு எண்ணொ இல்லங்க
அவர ஏங்க நீங்க கஷ்டப்படுத்த போறீங்க நீங்க தானேங்க போட்டுக் போறீங்க
நானு கைய சொறிவே சீப்பால அடிப்ப கரண்டில சூடு வச்சுக்குவே அ அதனால நா அதெல்லா பண்ண மாட்டேங்க
அப்டிங்களாங்க நா வந்து இந்த இதெல்லா போடுறாங்களேங்க பாம்பு மண்ட ஓடு அந்த மார்லா போட்டுக்கலான் இருக்கங்க ஃபேஷனா
அப்டிங்களா எங்க போடுவீங்கங்க
எல்லா எடமுங்க கழுத்து கை முதுகு காலு
அப்படிங்களா இல்ல இல்ல நா எங்க போய் போட போறீங்கன் கேக்குறே
அப்டி கேட்டீங்களா அது நெறைய எடோ இருக்குங்க மால்லே போடுறாங்க நெறைய இந்த டி நகர்ல அங்கல்லாம் போடுறாங்க எங்க நல்லா போடுவான்னு விசாரிக்கலான்தா அதா உங்கட கேட்டே உங்களுக்கு எதாவ்து தெரியுமானு நீங்க எங்கேயு பாத்துருக்கீங்ளா
அப்றோ
எப்டியோ போகுதுங்க அப்டியே வாழ்க்க உங்களுக்கு எப்டிங்க போது
எனக்கு கொஞ்ச சுமாராதாங்க போகுது
சுமாரா போற வாழ்க்கை சூப்பரா போணுன்னா ரெண்டு டேட்டு போட்டுக்கோங்க
பாருங்க பேசிக்கிட்டே இருந்தே ஏசிய போட்ட கரண்ட் படாகுனு போயிடுச்சுங்க
அட கடவுளே இதான் நல்லா மாற்றன்ங்க
ஆ் ஆமா பாருங்க ஒரு நிமிஷத்துல ஆடி போயிட்ட என்ன பண்றதுன்னு தெரியாத
அதா தெரியுதுங்க பாத்தங்க
ம் அப்றம் எப்டியோ சமாளிச்சுட்டுங்க
ஆமா நல்லா சமாளிச்சீங்க நானும் தா பாத்தே சரி அப்டியே நெட்ஒர்க் போயிருக்கும் அப்டின்னு நனச்சேன்
ஆமாங்க ஆமாங்க
இந்த உலகமே பாருங்க நெட்ஒர்க் இல்லன்னா இயங்காதுங்க
ஆமாங்க ஆமாங்க நெட்டு் இல்லன்னா வாழ்க்கயே இல்ல போலர்க்குதுங்க
கொஞ்ச நேரம் நம்ம நெட்ட ஆப் பண்ணி ஒரு ரெண்டு நாள் போட்டோம்னா நம்மளாம் என்ன ஆவோம்னு எனக்கே தெரியலயே
ஆமாங்க
அந்த காலத்துலாம் நெட்ஒர்க் இல்லாம தானே அங்க இருந்தது எல்லா வேலயும் ஸ்மூத்தா தா நடந்தது இப்பதான் இப்டி இருக்கு
ஆமாங்க நா காலேஜ் படிக்கும் போதுதான் நெட் கனெக்ஷனே எங்க வீட்டுக்கு வந்தது
ஓ நீங்க காலேஜ் படிக்கும் போதே எடுத்துட்டீங்களா நெட்டு் கனெக்சனு
ஆமாங்க எங்க அண்னே பொறியல் படிச்சிட்டுருந்தான்ல
ஆமா
ஆ
அப்ப தேவப்பட்டுருந்துருக்கும் எனக்கெல்லாம் தெரியாது ங்க இதை பத்தி எல்லாம் நா வேலைக்கு போகும்போது கூட இல்லைங்க நா என் கல்யாணம் ஆகி அப்றம் எங்க வீட்டுக்காரரு தாங்க இதெல்லாம் எடுத்து அத அப்பதாங்க எனக்கு தெரியு இதல்லாம்
ம்
அது வரைக்கும் நா வந்து இந்த ப்ரௌசிங் சென்டர்லாம் இருக்கோம்ல அந்த காலத்துல
ஆமா
அதுலதாங்க போய் பாக்கறது தேடி எடுக்கறது ஏதாவது வேல இருந்தா பண்றது நெ ட்டு கனெக்சன் வந்தவுனா பிரௌசிங் சென்டர் லாம் மோஸ்ட்லி மூடிட்டாங்க எல்லா பிரௌசிங் சென்டரும்
ஆமாங்க அப்ப தெருக்கு ஒரு ப்ரௌசிங் சென்டர் இருக்கும் இல்லங்க
ஆமா எல்லா தெருக்கோ இருக்கோ நல்லா சம்பாதிப்பாங்க அவங்க எல்லா இப்ப சில பேர் வந்து கொஞ்சோ அந்த கேமிங் சென்ரா மாத்திட்டாங்க அப்டியே
ஓஹோ ஹோ ஹோ
நறைய பேர் மூடிட்டாங்க ஒரு ஒரு காலகட்டத் த்துல ஒரு ஒரு பிசினஸ் நல்ல பூமாவுதுங்க
ஆமாங்க ஆமாங்க
இப்ப வெயி காலத்துல இந்த தண்ணி கேன் பிசினஸ் நல்லா ஓடுது பாத்தா
ஆமா ஆமா
நீங்க எப்டிங்க கேன் வாட்டர் வாங்கறீங்களா எப்டிங்க
நா ஆர் வோ போட்டுக்கறேங்க
உங்க ஓர் எடத்துல நல்ல தண்ணி நல்லா இருக்குங்களாங்க நெலத்தடி தண்ணி
ஆ நல்லா இருக்குதுங்க நல்லா இருக்குதுங்க
ஆ அந்த மாரி இந்தா பரவால்ல நெலத்தடி தண்ணி உப்பு கறிக்கும்னா சீக்கிரோ ஆர்வோ போயிடுல்ல
போயிடுங்க ஆமாங்க அந்த தண்ணியு குடிக்கிறதுக்கு அவ்ளோ நல்லாருகாதுலங்க கேன் வாட்டர் வாங்குற மாதிரி ஆயிடு தண்ணி நல்லா ருசியாதாங்க இருக்கு
சிலர்லா தண்ணி சப்புன்னு இருக்குங்க குடிச்சு பாத்தா அதா கே
நல்ல வேல கரண்ட்டு வந்துடுச்சுங்க
பரவால்ல தப்பிச்சிங்க
ஆமாங்க
இந்த வெயில்ல கரண்ட் இல்லாம வாழ்றது ரொம்ப கஸ்டோங்க உங்க அப்பார்ட்மெண்ட்ல ஜென்ரேட்டர் இல்லையா
இல்லங்க ஆ அப்றோங்க
என்னங்க சொல்லுங்க
ஆ அ என்னாவோ வெயில் தாக்கோ ரொம்ப ஜாஸ்தியா இருக்குதுங்க ஓடம்பு ரொம்ப முடிய மாட்டேங்குது
ஏசிக்குள்ளேயே இருங்க ஆப்பிள் மாரி வெளிய போயிடாதீங்க
அட ஏசிக்குள்ள இருந்தாலு சூடு ஜாஸ்தியாதாங்க இருக்குது
ஆ ஆமா அது ஜில்லுன்னு இருக்குமே தவர ஆனா உடல் சூட்ட அது அதிக தா படுத்து கம்மி
ம் ஆமாங்க
வேர்த்தா கூட ஒடம்பு கொஞ்சோ குளிர்ச்சியாவுமே தவர ஜில்லுன்னு இருக்க ந்தா கஷ்டோ தா
ஆமாங்க ஆமாங்க
உங்களுக்கு அங்க சூடு கம்மியாதானங்க இருக்கு நீங்க அதா கீழ் மாடில தான இருக்கீங்க
இருந்தாலு வெயில் தாக்கோங்க இங்க ரொம்ப அனல்லா இருக்குது மரோ செடி கொடில்லா எங்க அப்பார்ட் மன்ட்ல
நீங்கதா பால்கனில செடியெல்லா வச்சிருக்கீங்ளேங்க
அது எல்லா புட்டுக்குச்சுங்க ஒன்னு வர்ல வெயில்
புதுசா வாங்கி வைக்க வேண்டியதானங்க
இல்லங்க அது என்ன வச்சாலு புட்டுக்குது செவர் இருக்குனால வெயில் பட மாட்டேங்குதுங்க அதனால புட்டுகிச்சுக்க எல்லாமே சீக்கிரமா
வெயில் நேரடியா அடிக்குது போல இருக்கு சாய்ந்தத்துல அங்க
என்னன் தெரியல இதோட நா செடியே வாங்க கூடாதுன்னு நெனச்சுட்டங்க ஆசைக்கு அழகா ரோஸ் செடியெல்லா வாங்கி வச்சே எல்லா போயிடுச்சுங்க
அடக்கடவுளே இந்த வெயில்ல கத்தாழ தாங்க நலைச்சி நிக்கு கத்தாழ மணி
கத்தாழையும் போயிடுச்சுங்க கத்தாழையு போயிடுச்சு இப்ப பெரண்ட மட்டு ஒன்னே ஒண்ணு குச்சி நீட்டி நிக்குது அது எப்ப போகுன் தெரியாது
ஏங்க கத்தாழ போவாதுங்க
கத்தாழ கூட போவுதுங்க
காஞ்சிதான போயிடுச்சி
இல்ல கத்தாழ வைக்கல நானு இது வச்ச அது பேரு என்ன கற்பூர வல்லி
ஓ கத்தாழய வந்து காஞ்சி போய் இந்த கயத்துல போட்டு தொங்க உடுவாங்க தெரியுங்ளா வாஸ்
அ ஆமாங்க கண்திருஷ்டிக்காக
ஆ ஆ அத எடுத்து திரும்ப நட்டு வச்சு தண்ணி ஊத்தனா கூட திரும்ப நல்லா வளந்து வரு அது மட்டு போவே போகாதுங்க கத்தாழ எப்பவுமே
ஆஹ
அந்த காலத்துலல்லா அதெல்லா பண்ணிட்டு இருப்பாங்கல்ல வ சல்ல சங்கு தொங்க விட்றது என்னெத்தையோ தொங்க விடுவாங்க எலுமிச்ச பழத்த கோத்து
ஏங்க அது வந்து ஒரு மூட நம்பிக்கையா இருந்தாலு அந்த காலம் நல்லா இருந்ததுங்க திரும்ப அது கெடைக்க மாட்டேங்குதேன்னு இப்ப ஏங்க வேண்டியதாகுதுங்க
ஆ ஆமாங்க நீங்க சொல்றது சரியா ஆனா அதுக்காக நம்ம நா திரும்ப அந்த மூட நம்பிக்கை குள்ள போக முடியாது இல்லைங்களா
என்ன இருந்தாலு அப்ப கெடச்ச அந்த சந்தோஷோ இப்ப எவ்ளோ கோடியா சம்பாரிச்சாலு கெடைக்க மாட் டைங்க மங்கல்லங்க
அ ஆமாங்க நீங்க சொல்றது சரிதாங்க நம்மளு அடுத்த அடுத்த கட்டத்த நோக்கி போகணு இல்லைங்களா சரிங்க நீங்க ச பேசன வரைக்கு ரொம்ப சந்தோஷங்க நா அடுத்ததுக்கு ரவ கால்
சரிங்க சரிங்க நன்றிங்க